எப்டி எப்டி இருக்கீங்க
ஓ நல்லாருக்கு நீங்க எப்ருக்கீங்க
எப்டி போய்ட்டுருக்கு இன்னெய நாலு
இன்னைக்கு ஞாய்த்திக்கிழமனால ரொம்ப பிஸியாதா போய்ட்டுருக்குது
அப்படிங்களா எனக்கு அப்டித்தாங்க சமையலு போயிடுச்சுங்க பெரும்பாலு ஒரு அர நாள் வந்து சமையல்லயே போயிடுச்சு
ஆஹ்
காலையில தோச போட்டு அதுதா அசைவம் தானே ஞாயிற்றுக்கிழம ஆனா அது தோசைக்கு ஒரு ஆச செய்வோ மறுபடியு மதியோ சமைச்சிட்டு அதுக்கப்புறோ வெளில போனாங்க அப்படியே போயிடுச்சு கடைக்கு போன அப்டே இந்த நாளே போயிடுச்சு
வீட்டுக்கு வேல அது மட்டு தா பாத்ருக்கீங்க வேற ஒன்னு இல்ல அ
அதா காலையில இருந்து மதியோ வரைக்கு சமைச்சே சமையல் வேல துணி தொவைக்கிற வேல அதெல்லா ஓடுச்சு அதுக்கப்புறோ மதியத்துக்குப்புற வந்து கடைக்கு போயிருந்தேன் செரி குஞ்சோ எடுக்கலா அப்படிங்கிற மாரி போயிருந்தேனா அதுதா பெண்கள் நம்ம கடைக்கு போனாலே அவ்ளோதானே அதுவு பொடவ எடுக்க போனோன்னு வச்சுக்கோங்க ஆமாங்க நா கடைசியில நா போன உடனே ஒரு புடவை எடுத்தேங்க ஆ சரி பட்டு புடவை எடுக்கலா அப்படின் சொ சொல்ட்டு போனே போன உடனே ஒரு பொடவ எடுத் து வச்சே அத எடுத்து வச்சுட்டு எவ்ளோ பொடவ தேட்னுங்க ரொம்ப நேரோ தேட்னே கடைசியில நா முதல்ல எடுத்தே பாருங்க அந்த பொடவ எடுத்துக்கிட்டு வந்துட்டே ஆனா வந்து எல்லாத்தையு விசாரிச்சு எடுத்திட்டு வந்தங்க கடையில ஆஹ் பொடவில என்னென்ன வ கை இருக்குதோ காட்டன் பொடவ பட்டு பொடவ அப்புறோ ஃபன்சி அப்படி சொல்லிட்டு நா இது பண்ணே ப பட்டுப்பொடவ தா எடுத்தே அதா சொன்னேல்லையா முதல்ல போன உடனே வந்து ஒரு மைண்ட் செட்ல தா போனே சரி போறோ ஒரு பொ டவ ஒரு மூணுல இருந்து ஒரு நாலாயயிரத்துக்குள்ள அந்த இதுல தா எடுத்தேன் ஆஹ் சரி இந்த விலையில நம்ம எடு அப்படனு சொல்லிட்டு போனேன் அது எடுத்துட்டேன் ஆனாலும் கடையை ஃபுல்லா சுத்துனேன் ட்டு அப் அப்புறம் வந்த ஆனா வெயிலுங்க ஆஹ் வெள்ள கலர் எங்க பசங்களுக்கு எந்த பங்க்ஷன் வச்சிருக்கோம் அதனால அ வெள்ள துணி ஆஹ் வெள்ளையில ஒரு மாதிரி கோல்டு கலரு பாடர் வந்து பச் ச கலர் பச்ச கலர் பாடர் வெல்ல கலரு பட்டுப்புடவ சரிப்ப பசுங்க ஆமா ஆமா வெள்ளன்னா அது வந்து சு சுத்தம் வெல்லையா இல்லைங்க அது கொஞ்சம் லைட்டா கோல்டு சந்தன கலர் கலர் அந்த மாதிரி இருக்கு ஆஹ சாண்டல் கலர் உ அந்த மாதிரி கலந்த வெள்ள கலரு சரி பசங்க வெள்ள போடுறதால நம்மளும் அப்படி போடலாம் அவரு என்னோட கணவரும் வெள்ள சட்ட போட றன் அப்படின்னு சொன்னாரா சரியோடைய குடும்பமா வெள்ளையா போடலாமே அப்டின்னு சொல்லிட்டு எம் எடுத்துட்டு அதுக்கே ரொம்ப நேரம் போயிடுச்சுங்க அப்படிதா நீங்களும் இப்படி துணி கடைக்கு போனா சி ச வந்துருந்தீங்களா டைம் எடுக்குங்களா
அஐயா இல்லங்க நாளா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடவுல போயிட்டேன்னா ஆஹ் ரொம்ப நேரம் ஆயிரும் எனக்கு பசிக்காது ஒண்ணு செஞ்சாது எதுவுமே வேற எதுவுமே
அதுதா சொல்லுங்க ஆஹ்
காது டைம் போறதே தெரி பாத்துட்டே இருப்ப பத்தா ஈவினிங் வரைக்கும் ஆஹ் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ அஞ்சாறு வருசமா பாத்தீங்கன்னா துணிக்கடையில பாத்தீங்கன்னா வெறும் கேங்கர்லானான் அப்படியே தொங்க போட்டுருக்காங்க அப்டியே தேடி தேடி தேடி பாக்குறக்கு கஷ்டமாயிருது பர்ஸ்ட்லா பாத்தீங்கா மொதல்லா பாத்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸா வச்சிருப்பாங்க நம்ம இப்டி ஓபன் பண்ணி காம்ப்பாங்க தெறந்து காம்பாங்க சுடிதரோ சாரியா எதா இருந்தாலு அப்ப பாக்குறக்கு நல்லா இருந்துது நறைய அப்டியே தொங்கவுட்டுக்கறாங்க அந்த நெட்டுலேந்து இந்த நெட்டு வரைக்கு அப்டியே பாத்துட்டே போனோ லையென ஒன்னொன்னு தள்ளி தள்ளிவுட்டுகிட்டே அப்டியே அப்டியே அது ரொம்ப கஷ்டமா தா இருக்கு
ஆமாங்க ஆனா எனக்கும் அந்த மாரி கட புடிக்கறது இல்லிங்க நாங்க கூட இங்க விழுப்புரத்துல சென்னை சில்க் ஸ்ல வந்து அப்டி தாங்க பாக்கணுமே அப்டியே ஹேங்கர்ல இருக்கும் நம்மளா தேடணு நா ஆனா அந்த கடைக்கி போல இன்னைக்கி அவுங்கள எடுத்து போட் டா தானங்க நம்ம கேட்போ நமக்கு இது வேணு சொல்லுவோ அவுங்க எடுத்து போடுவாங்க
ஆமா இப்பெல்லா பெரிய பெரிய கடையிலேல்லா அப்டி தாங்க அவுங்க எடுத்தே போட மாட் டறாங்க நறைய பேரு ஆள இருக்கறாங்க ஆஹ் சேல்ஸ்கு ஆஹ் ஆனா எடுத்தே போட மாட்டறாங்க கேங் இருக்கறத மட்டுமே பாருங்க என்ன சைஸ்ஸுன் பாத்து பாருங்க அப்டின்றாங்க ரொம்ப வெல அதிகமா இருந்தா மட்டு ஹேங்கர்லா நம்ம பாக்குற தேடி கண்டுபுடிச்சிட்டு எடுத்து வந்து குடுப்பாங்க அதும் நம்ளுக்கு செட்டானதா பாப் போ செரி அப்டின் இன்னொரு கஸ்டமர வந்து ருவங்க அவுங்கள பக்க போயிவாங்க நம்ம தேடிகிட்டே இருக்கணு அப்ப நம்ம போய் ஆஹ் அப்டிதா பாத்துட்டு இருப்போ
செரி செரி எனக்கும் அப்டிதாங்க செரி உங்களுக்கு உம் சொல்லுங்க
அப்டி பசி ஆஹ் ஈவினிங் ஒரு மாலை நேரத்துல மாலை நேரம் ஆயிச்சுன்னா அப்றோ ஏதோ ஒரு கடையில போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஏதோ சாப்ட்டு வருவோ ரொம்ப பசிய தா சாப்டுவே கூல்ட்ரிங்ஸ் மட்டு குடிச்சிட்டு வந்துருவே எங்கவ் ஆமா எங் கனவுல்லா பாத்தீங்ன்னா வண்டியில வந்து
உம்
டூவீல இருந்து இறக்கிவிட்டு போய்ருவாங்க நீ பாத்துட்டு மெதுவா வா நா இங்கயாது போ சுத்திட்டு வராப்ப போயிருவாங்க ச
உம்
அ்ப்புறம் ஆமா ஒரு கடை பாத்துர அந்த கடை நல்லாவே இருக்காது அப்புற இன்ன ஒரு கடை போவே அப்புறம் அந்த கடைல புடிக்காது ஆஹ் இன்னொரு கடைக்கு போய் அங்கயே முடிச்சதுக்குல ஐநா கடையா இருக்கும் அ காந்திபுரத்துல அப்படியே பாத்துட்டே போவேன் நிறைய கடை துணி கடையாத இருக்கும்
உம் அத தா எல்லா பெண்களும் அப்படித்தா எல்லா ஆண்களும் அப்படித்தா போல
நம் எடுத்த மாறத தொங்க விட்டருப்பாங்க திருப்பிதவே எக்க வேண்டிய இருக்குமா அப்பின்னு சொல்லி பார்த்த அதா எடுக்காத கலர் எடுக்காத டிசைன் பாத்துட்டே இருப்போங்ள
ஆமா நமக்கு என்னதாங்க எல்லா பத்தி பார்த்தாதாங்க ஒரு மன நிறைவாவே இருக்கு எல்லாத்துணையும் பார்த்தட்டு அதுக்கப்புற அப்புறம் எடுக்கணும் அப்புறம்ந்தா ஒரு மன நிறைவு அவ்ளதா அத முடிச்சுட்டு அப்புறம் என் பொண்ணுக்கு அந்த செட்டு இருக்கும் இல்லைய நக பேசிட்டு அத வாங்கலான்ட்டு போனோம் அது போனா அங்கேயே ரொம்ப நேரம் ஆயிபோயிடுச்சு இப்ப எல்லாம் வில ஏறிடுச்சுங்க ஆனா கவரிங் பாருங்களா எவ்வளோ நிறைய மாடல் இருக்குங்க இப்போ தங்கம் எல்லாம் கூட நம்மட உடனே
உம் கௌரிங்க பயங்கர ரெட் கட்ட எத்துச்சிருக்காங்க ஆமா
இருந்தாங்க ரெண்டாயிரத்து கம்மி இல்லை எதுவுமே எல்லாம் அவ்வளவு ரேட்டு தா இருக்கு
ஆமா கொஞ்ச நல்லா எடுக்கணுன்னு பாத்தோன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் சொல்றாங்க கொஞ்சம் குவாலிட்டி குவாலிட்டியா அந்த டிசைனும் கம்மியானத ரேட்டு கம்மிக்கு போனோம்னா ரொம்ப டிசைன் நல்லாவே இருக்காது பாத்துருக்கீங்களா ரொம்ப லோக்கலா இருந்த மாரிருக் இப்போ குவாலிட்டி இல்லாத மாரி
ஆ அத நா இன்னைக்கு அந்த செட் ட்டு வாங்கலான்ட்டு போனேன் ஏ பொண்ணோட துணியோட வெலையும் அந்த நகையோட வெலையும் ஒரு ஒரே வெல தாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் இது மூணாயிர எனக்கு மனசே இதாய்ச்சு என்னடா துணியும் மூணாயிரம் இதுவும் மூவாயிர அப்ற வந் அவ்ளோ வெல விக்கிறாங்க அந்த ந எல்லாம் இப்போ
ஆமா நானு ஆ பயங்கர வெலை நானு சின்ன பிள்ளையாருக்கும்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உம் அ அம் இது நக கடைக்கி போனோங்க அ அப்பதா நா மொத மொத போறே எங்க பாட்டி கூட அ பாட்டிதா நா நெ நகையில்லா நல்லா எடுப் ப்பாங்க பாத்து நல்ல இது பண்ணி எடுப்பாங்க ரேட்டு பேசி பார்கேன் பண்ணி எடுப் ப்பாங்க அதனால ம் அப்பதா நா ஸ் அந்த கொஞ்ச வெவரம் தெரியும்போது கூட்டு போவாங்கல்ல கடைக் கி நானு வர நானு வரேன்னு அப்போ கூட்டு போனாங்களா அப்போ போம்போது வேர் ஆவு ஓ எழுதி போட்ருந்தாங் கோல்டு வெலை ஒருக் கிராமு நானூரூவா நானூத்தி பத் துரவ ஒரு கிராமு அப்டிங்கிறது இன்னு இனைக்கி அந்த கண்ல அப்டே இருக்குது அந்த இத் அ அன்னன்னைக்கி அந்த ரேட் மாத்திட்டே இருப்பான் பே இந்மேர் வெச்சிருப்பாங்கல்ல அனக் கெடைல ஆ ம் அப்புறம் பாத்தோன்னா ஒரு கிராம் நானூத்தி ஒம்போது ரூபாய்க்கு இருக்து சேரிங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் அதுக்கு போம்போது இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ வெலை ஏறிச்சா இப்போ அதனாலதா கோம் அ பித்தாளையே எல்லாரு வாங்கறனால அந் பித்தாள கவுரிங் நகையீ ரேட் அதிகோ போட்டு வித்துறாங்கே
ஆமா இப்பே எல்லா கவரிங் தாங்கே வாங்கறாங்கே அதில்லாமே தங்கோ வெள்லே போட்டுனு போவ பயமாயிருக்குதுங்கே எங்கடா இத போட்டுக்கிட்டு சேஃப் ட்டியா இருக்கறது திருட்டு எல்லாம் நடக்குது இல்லையா அதனால வந்து யாருமே தங்கமே விரும்புறது இல்ல பயப்பட்றாங்க
அப்புறம் வந்து தங்கத்துல வந்து நம்ம இல்லாத டிசைன் வந்து ஆ அவ்ளாக்கா இருக்காது அந்த கவுரிங்ல வந்து நறைய டிசைன் கெடைக்கும்
ஆமாங்க ரொம்ப அழகழகா இருக்கு அதா ஃபேன்சியா ரொம்ப அழகழகா இருக்குது நான் கூட இன்னைக்கு ஒரு ஜிம்கா வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அந்த ஜிமிக்கினா ரொம்ப புடிக்கும்
ஆ சரி சரி ஆமா ஆமா பொடவைிக் ச ஜிமிக்கி கொஞ்ச பெருசா போட்டா நல்லா இரு
ஆ அதா பெருசா அததா அதா வாங்கிட்டு வந்த இன்னைக்கி ஜிமிக்கி வாங்கி
சுத்தியு ஒரு பால்ஸ் வச்ச ஆ ஒயிட் பால்ஸ் வச்ச மேரி மு முத்து வச்சமேரி எடுத்தா நல்லாருக்கு
ஆ அதா பெரிய ஜிமிக்கி ஆ அதா நான்தா கீழ ஒயிட்டு முத்து முத்தா தொங்கு இல்லையா பெரிய பால் ஜிமிக்கி அந்த முத்து முத்து முத்தா வச்சு சரி பொடவையும் ஒயிட் கலர்ல இருக்குதே சொல்லிட்டு அதையு எடுத்துட்டு வந்த ஆனா போடுறதில்ல சும்மா எடுத்து எடுத்தெடுத்து வெக்கிறது
ஆமா ஒன் டைம் மேரிதா அதெல்லா எல்லாமே
ம் ஆனா அந்த பெரியவங்க வந்துக்கா ஆ ஆமா ஒரு தடவதா உங்களுக்கு ஜிமிக்கி புடிக்குங்களா
ஆமா இந்த ஜிமிக்கி ரொம்ப புடிக்கும் அந்த சேரீ கட்டிட்டுனா ரொம்ப அதிக ம் த சேரீ கட்ற அன்னைக்கு ஜிமிக்கிதா நா போடுவேன் அப்புற எங்க அம்மா சொன்னாங்க ஒனக் ஜிமிக்கிய விட அதுலேயே அந்த ஜிமிக்கி மாரியே டைப் இருக்குல டாலர் இருக்கன்னனு சொல்லுவாங்கல்ல பெருஸ் பெருசா ஆ அந்த கம்மலுங்க நல்லா இருக்கும் அது கொஞ்ச ஃப்ளாட்டா இருக்கும்ல பட்டையா அதுல என் ஜிமிக்கி டைப் மாரியே இருக்கும் ஆனா பாக் இருக்கறக்கு அது கொஞ்ச பிளாட்டா இருக்கும் அந்த மாரி அந்த மாரி ஒனக்கு இன்னு நல்லா இருக்குது ஜிமிக்கிய ஓட அப்டின்னுவாங்க அது கொஞ்ச பேன்சியா இருக்கும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா ஒரு மாரிக்கும்
ஆமா ஆமா பாத்துருக்கேதா ஒரு சிலருக்கு அந்த மாரி வந்து நல்ல மேட்ச் ஆகும் அழகா இருக்கும் பாக்க
ஆமா ஆமா அது வந்து என்னன்னா கொஞ்சோ ரொம்ப வெயிட்டாவே இருக் குமா அது இதுக்கு ஒன்னுதா போட முடியு எதோ
ஆமா எதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் போட்டுக்கணு ஆமா இல்லன்னா காது வேறு எதாவது தொங்கிடுதுங்குறாங்க நா நெறைய பேர பாக்குறே அப்டியே காதெல்லா தொங்கிட்டு இந்த மாரி கம்மல் நம்ம போட்றதால
ஆமா காது ரொம்ப எழுத்துட்டு வந்துடும் அசிங்கமா இருக்கும் அப்பறம்மா சின்ன கம்மல் போடும் போது அந்த ஹோல்ஸ் வந்து அசிங்கமா அப்டி வெளியில தெரிஞ்சுட்டு இருக்கும் அசிங்கமா தெரியும் வயசான மாரி தெரியு அதுக்கு இப்ப வந்து இந்த ஏர்லீக் ஒன்னு விக்குறாங்க நம்மள பிடிச்ச மா ஐட்டம்ல்லா போட னா அந்த பின்னாடி ஒரு செலோ டேப் மாரி நா வாங்கி வச்சுருந்தே கொஞ்சோ பிளாஸ்டிக் மாரி இருக்கு அத வாங்கி ஒட்டிட்டு பேக் சைடு பின்னாடி சைடு ஒட்டிட் ட்டு அதுக் ன்னாடி ஓட்டிட்டு அத உம் போட்டுகிட்டம்னா காது எறங்கியே போகாது எவ்வள பெரிய கம்மல் வேணா போட்டுக்குறலா
அப்டியா எப்டி அது ஆன்லைன்ல கெடைக்குதுங்களா நேரா கடை
ஆ மீசோல இருக்குது பேன்சி ஸ்டோர்லய இருக்கு எல்லா கடையிலுமே ஃபேன்சில வச் இருப்பாங்க ஒரு முக்கியமா நல்ல ஃபேன்சி ஸ்டோர்ல வச்சுருப்பாங்க ஆ இப் இப்ப அதிகமா பத்தீங்க ஆன்லைன்லதா நம்ம பாத்தே மீசோல நா வந்து ஆ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃபேன்சி ரொம்ப பெரிய ஃபேன்சி ஸ்டோரா அந்த கடையில வாங்கி வச்சுருந்தே இப்ப அந்த ஃபேன்சி ஸ்டோர் முடிஞ்சிடுச்சு ஸ்டாக் முடிஞ்சிருச்சுனு சொன்னாங்க
ஓ அ அத அடியில ஒட்டிக்கிடணும்ங்களா காதுல
ஆ காது பின்னாடி ஆமா
ஆ ஓகே ஓகே ஆ
கம்மல் அப்புடி உள்ள அந்தந்த ஒட்ற எடத்துல பின்னாடி வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டுக்குறாங்க
உம் உஹம் ஓகே நா அந்த மாதிரி கடையில கேட்டு பாக்குறே ஏன்னா எனக்குமே பயமா இருக்குதுங்க பெரிய கம்மல் போடுறேன்னா அது சின்னது நீங்க சொல்ற மாரிதா சின்னதா எதனா போட்டேனா அந்த ஹோல் வந்து தெரியுது
ஆமா பெருசு பெருசா போடவே கூடாதுங்க அசிங்கமா தெரியும்
உம் நா பெரும்பாலு போடுறதில்ல எப்பமாவது போடுவே இருந்தா கூட அது தெரியுது ஓட்ட அப்பல்லா போட்டிருக்கே நானன காலேஜ் படிக்கும் போது ஒருவேள அப்ப பெருசா ஆயிடுச்சே என்னன்னு தெரியல ஓட்ட அது கொஞ்சோ அதுபெருசாதா இருக்கும்
காலேஜ் படிக்கும் போநது ரொம்ப பெருசு பெருசா போடக் கூடாது சின்னதத்தா போடணு பங்க்ஷன் அப்ப போட்டுக்கலா ந்த ஹேங்கிங் டைப் மாரி இருக்கும்ல அந்த கம்மல் ஆஹ் அந்த ஸ்டட் மாரில்லா போடக் கூடாது காது அறுத்துட்டே வந்துரும் ஐயோ அது போடவே கூடாதுங்க அந்த கம்பி அறுத்து அறுத்து அப்டி நம்புளுக்கு தெரியாமே அறுத்துரு துட்டே வரு சொல்லுவாங்க அதே மே ரிங்கு அந்த மேரி இருக்கும்ல வளைய அதுவு போடக்கூடாது ம் ஆ வளையத்துலயே ஒன்னொன்னு இந்த சொர மாரி திருவிட்டு போடுவாங்க அது சைடு முன்னாடி அந்த மாரிதா அந்த மாரி கூட போட்டுக்லா அது இருக்காது சும்மா மொட்டயா அந்த டக்குன் இப்டி மாட்ல மாரி போடுவோம்ல அதுந்தா எங்க மாமியா ரொம்ப நாளு ஆ ரிங் போட்டுட்ருந்தாம பெரிய வளையொ ரொம்ப நாளா போட்டுருந்தாங்களாமா அது போட்டுத காது ரொம்ப இழுத்துருச்சாமா ஒரு பவுன் அர என்னமோ முக்கா பவுனோ என்னமோ பெரிய வளையொ அப்பப்போலா அப்பெயல்லா போடுவாங்கள டீச்சர்ஸ்லா போடுவாங்கல
ஆமா ஆ கேரளாக்காரங்க எல்லாம் அந்த வளையம்தா போடுவாங்க அவுங்களோட அந்த
இல்லங்க ஆஹ் வளையம்மே போட மாட்டாங்க வீட்டுலமே சிம் ம்பிள்லதா இருப்பாங்க சின்ன கம்மல்தா போட்டு
ஆஹ் ஹ நா நெறைய பேர் பாத்துருக்கேங்க இந்த திருநெல்வேலி உம் அந்த